ஹலோ?
வணக்கம் வணக்கம் தோழா சாப்ட்டீங்களா
சாப்டனு சாப்ட்னு தோழா இனிமேதா
இன்னு சாப்பில்லயா என்னதா பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ
சும்மாதா தோழா பத்துன்னு கேம் ஆடின்னு
சாஜ் இன்னோ எவ்ளோ இருக்கு
சாஜிரு இருக்கு தோழா முப்பத்தி ஒம்போது
தோழா எந்து கரெட்டா இருவது வந்தது சார்ஜர் போட்டு கடைக்கு போயிட்டு எங்க ஊர் பசங்க உக்கானுந்தாங்க அங்க போயிட்டு
வேரியா
கரெக்டா வந்த இப்போ செவன்டி டூ ஏறிட்டுருக்குது இப்போ அவ்ளோதான் ஈவினிங் எக்ஸ்பட் ஈவினிங் ஜெர்சி போட்டுன்னு போயி வாலிபால் விளையாட தெரியு
கேக்குது தோழா.
அவ்ளதா.
வாலிபால் தொ தொ வெளாடுவிங்க நீங்க இந்த ஏரியால. செரி தோழா.
அவளதா போயிடுவந் தோழா.
செரி தோழா அங்கத்தா வெளாடுவிங்ளா?
ம் ஆமா தோழா.
கே தோழா. எப்டி ப்ளேசல்லா எப்டி தோழா இருக்கு சூப்பரா இருக்மா?
மஜாவா இருக்கு தோழா அங்க கிரௌண்டு சித்து லைட்டு அளாடுவோ நம் பசங்க.
கேக்குது தோழா.
கலாச்சினே வெளாணுங்கோ நா ஒண்ணு கலாச்சினே அவியே அவியே அச்சுனுப்பாணுங்கடா.
ஆமா தோழா இங்கியு அப்பித்தா தோழா. ஒ ரு பாலு ஒரு பாயிண்ட் வய் வின் ஆயிட்டாங்கன்னா போது கத்துவாங்க. ஆனா மேச்சு தோத்துருவாங்க.
ம். த அவே அவே எதாச்சு நிப்பானுங் ஃபுல்லா.
ஆமா தோழா. செர் நா தோழா நீங்க இன்னா பண்றீங்க?
நா சும்மாதாந் தோழா இருக்கே. நீங்க?
நானு சும்மாதா இருப்ப டெய்லியு. எங்கியு காலேஜிகு எங்கனா போலயா தோழா காலேஜு?
போணும் போணு காலேஜுக் போணும்.
எப்ப தோழா?
எப்பொ ஃப்ரீயாருக்கோ அப்போ போணும் ப்ரோ.
செரி தோழா.
அ அ திங்க கெழம‌ தா போவ நெனக்கிறே ஒன்னு எ ஃப்ரெண்டே வர்ல மணி டைம் ஆயிட்ச்சி.
சேரி தோழா.
மூனு ஆயிச்சி இதுக்கப்புற வருவா.
செரி தோழா.
மூன் மணிக்கு வந்தன்னா தோழா தோழா சொல்லாதடா டே மூன் மணிக்கு வருவானா. மூன் மணிகு வந்ட்டு அவ்ள்த்தா.
தேரா விஷ்ணு தேரா.
இல்ல வெளாடுப்
அப்பர் இன்னாடா அப்ப என்னா பண்ற.
முடி வெட்லான் பாத்தே
ஏன்டா முடி வெட்ற வெட்டாத
முடி வெட்டு ஃபோட்டோ எடுக்குன்டா
ஏன்டா ஃபோட்டோ டேய் ஃபோட்டோ பைத்தியமா நீ
அந்த ஃபோட்டோ இல்றா இன் மேல் ஃபோட்டோ எடுக்குன்டா
ஸ்டூடியோலப் போய்ட்டா எதுக்கு
போட்டோகஃபே இல்ல
எதே இல்லியா
ம் ம்
காலேஜூல இதாதா
ம்
ஜெயரா விஷ்ணே
அதுகுதா ஃபோட்டோ எடுகுணு
ம் கேட்டா அப்ப இன்னடா அப்ப நா பண்ற உங்க ஏரியால உங்க ஏரியானா எப்டி இருகு
ஏரியா பசங்க உக்கான்னுகிறானுங்க நா வன்ட்ட அவுனுக்கு கொஞ்ச அக்யூஸ்ட் நானும்ங்கோ அவுனுங் கூட இந்தா எனுகு அக்யூஸ்ட் குடுத் பேர் குத்துருவாங்கோ
ஆமா சும்மாவே நம்ள இது சந்தேகப்படுவாங்க
அதா இப்பலா அவுனுங் கூட இப்பலா சுத்த புடிக் மாட்டேங்து ஃபஸ்ட்லா அவுனுங் கூடத்தா சுத்தினிருப்பே
ம்
இப்ப அவனுங் கூட சுத்தவே பிடிக்க மாட்டேந்து
ஃபுல்லா வீட்லதா இக்குது
வீட்ல இருக்க மாட்டந் தோழா
ம்
அங் கொஞ்ச அக்கிஸ்ட்டானுன்கோ
செரிதா
ம்
ஏய்
சே அதனால நமக் செட்டாவாது சொல்ட்டு
ஆ
பாத்தாலே
சேர்றா விஷ்ணு
ம் ம்
அவுனுங் கூட பேசாதது உனுக் நல்லதுன் தோண்தா
புரில
அவுனுங் கூட பேசாதது உனுக் நல்லதுன் தோண்தா
ஆம்மா அப்புறோ எதுக்கு நம்ளுக்கு அவனால் நம்ளுக்கு கெட்டப் பேரு அவுனுங்க போனாங்க உக்கானுக்கிறானுங்க நம்ளா இந்தாலு செரி சொல்ட்டு போனே கொஞ்ச நேரோ கேட்டரிங் பத்திப் பேசினேந்தே பட்னு எகிறி குச்சி வொளான்ட்டே
சேர்றா எகிறி குச்சி ஓடியான்டான்
நந்தலா நந்தலா வந்தா பூ கூப்டுனே இருப்பானுங்கோ ஓடு வந்துனேருக்குணுன் ட்டு அன்னாட போய்டுவே அ இ
சேர்றா விஷ்ணு வாலிபால் எப்பர்றா விஷ்ணு உங்க ஏரியால
நாளைக்குதா டோர்னமெண்ட்டு போறோன் சொல்லினுகிறானுங்க இன்னா கதனு தெர்ல இன்னு
ஏங்கடா விஷ்ணு எந்தூரு எந்தூரு
ஃபிரெண்டு அம்பகி
சேர்டா
ஆ
கேகுதா விஷ்ணு
ப்ரெண்டா ப்ரெண்ட தா கூட்னு போனுன்னாக்கத தெர்ல
நீ வெற்றி பெற வாழ்த்துக்கள்
கண்டிப்பா வெற்றி பட்டு இன்ஸ்டால போட்னுன்னு ஆச டா
டோரி போண்ணமாட்டா விஷ்ணு
ஆமா அதுல்லாம ரீவீடி பாய்சு எத்து நெறயோ சாங் எத்து வச்சுக்கிறே
சேர்ரா
ஆனா அது நம்மளால்ல வின் பண்ண முல்லே அவ்ளோதா
யான்டா ட்ரை பண்ணறா விஷ்ணு முயற்சிய கை விடாத
ஹா
ம் முயற்சி பண்ணாதீங்க ஆமாடா விஷ்ணு
ப்ப டீம் செட்டாயிச்சுனா அப்புறோ வெள்ளாரா வெளாரா செம்யா செட்டாயிடுண்டா
ஆமா டா விஷ்ணு டீம் கர்ட்டா இருந்துச்சானா வச்சுக்கோ அந்த டீமு நம் எப்போ கூப்பிட்டாலு வர்ணு எப்பானா எப்பனாலு வர்ணும்
அத்த ஒரு நல்ல ஒரு டீம் செட்டாய்ச்சுனா அப்டி பேர் வந்துருல்ல எங்க ஊர் புல்லா பக்கத்து கடையில டீம் ஆளே ஆட மாட்டானுவோ ரெண்டு பேரு செம்யா ஆடுவானுங்கோ
ம்
இப்போ அவ வெச்சு வெச்சு அப்டியே டீம் செட் வந்துன்னு போயின்னேகிது
ம் அப்டியே பசங்க அவன பாத்துக்குற எடத்துக்கு வராங்க எல்லாரு
ம்
ன்னாடா விஷ்ணு
அப்டி அப்டியே அவனை வெச்சி அப் அப்டிஅப்டியே புச்சுனானுங்கட டீமே பக்கத்து சுத்து பட்டுல அப்டியே ஆளு ஓத்து ஓத்துன்னு புச்சிநானுவோ
ம்
மொத்த ஆறு பேருமே சிட்டிங் பிளேயரு தா அவ்ள்தா பிரைஸ் அடிச்சிருவானுவோ
வந்திச்சி கேள்ரா விஷ்ணு
செற்றான் டீம் அவனுங்கோ இப்போ டேவி டேவிட் ஃப்ரெண்ட்ஸு இப்டி தா
அ
மூணு பேருப்பாணுங்க அவ்ள்தா அவனு ஊர் பசங்கோ
ஆஹ்
ச்செல்லா சிட்டிங் பிளேயர் தா
தெரியாது ரா விஷ்ணு டே விஷ்ணு உங் ஊர உங்கயேரியாவாது இந்மாரி ஆக்குடா
ஆ
உங்க யேறியாவாது இந்மாரி ஆக்கு
நம்பேறியா அதுமாரி எங்க ஆக்குற்து எவனு வரமாட்டான்றாங்கலே
எவன்டா வர மாற்றான்னுங்க கூப்புட்றா வருவானுங்க
வாலிபால்லா அவ்ளோ இன்ட்ரஸ்ட் இல்லல
சேரி கிரிக்கெட்ல ஆக்குங்க
ஆ
கிரிகெட்ல
இருக்கரானுங்கோ மூணு பேரு பிளாக்கில்றா எங்கிட்ட அவ்ள்தாண்டா இப்போ ஒரு அட்டாக்கு ஒரு பிளாக்கு நாளைக்கு ஒரு பிளாக் நாளைக்கு ஒரு அட்டாக்குது ஒரு டிபரன்ஸு அவ மூணு பீசிட்டே போச்சு ஒத்த ஷாட் பாஸ் ரெடியாகிறா ஒர்த்த டபுலுக்கு ரெடியாகிறா ஒர்த்த அட்டாக்குக்கு ஒர்த்த ஆல் ரவுண்டு செரியாகிது டீமு
சேர் ரைட்டு அப்ப உங்க டீமு பெரிய டீமுதா ஆனா விளையாடத்தா வரமாட்டாங்கள்ள
இப்ப நாளைக்கு ரெடி பண்ட்டோ பசங்கள நா இப்ப செட்டிங் போட்றதுதா மெயினே
சேர்ரா விஷ்ணு செட்டிங்க போர நாளிக்கி நீ தானா வின் பண்ணு உங்க டீம்தா
அச்சு வுட்டானுகோ ஒரு மூண் ரௌன்ட் அச்ட்டு சிக்ஸ்த் பேஸ்க்கு வச்சா போதுன்னா
உம் சேர்ரா கதையாதுக்கு நீர்
அவ்ள்தா ன்னா சொல்ற
காத்துக நஷ்மி நம்ப ஊர் இன்னிக்கு ஆடே நம் ஊர்லே மவுசா பெரிய
அம்படில ஊர் இல்லாமோ சொல்லு ப்ரைஸ் ஒன்னு அச்சாலே போதுண்டாம் இப்டிதா சொல் க து பசங்க விளையாட்டு கத்துக்கிறானுவோ கவுண்ட் ஒன் ரெடி பண்ணி தர்ணு க்ரவுண்ட் தா இல்லன் தோணு
ஆமாடா விஷ்ணு க்ரவுண்ட் ஏ பஷ்ட்டே எப்பறா அஷ்னியாவு க்ரவுண்ட் அன்ன இருக்கா
க்ரவுண்லா இருக்குடா
அப்பில்லா தவற மாட்டாங்குய இன்டரெஸ்ட் எத்து பசங்க விளையாடவா மாட்டானுங்க
மாமாமா
ண்டா விஷ்ணே கூப்பறா நீ நீ தானவ் கூப்ட்டு தொல்ல பண்ணுன்டா விஷ்ணே கொல்ல பண்ணி கூப்புற
ஆ எனக் அதுமேல கூப்ட்டு கூப்ட்டுவ் பத்து இப்ப த்ரி இன்ட்ரெஸ் இல்லா உப்பு நா கூப்புலாமா நே ஃப்ரெண்டு அதா சொன்னன சின்ன வத்துகுறானே அவன்தா எல்லாரையு கூப்ட்னு வப்பா ஹளாச்சி வளாச்சி எனக்கு வர்லையா விட்ருவா அவ்ளதா வர்ல் இப் அவுங் வாக்ரே ராரனக் க்ரிக்கெட் ளாட போய்டுவ நீ வாலிபால்னா வாலிப்லாடு போவே கோலி எது ஆனாலு எங்க ஆனாலு போய்டுவன்டா
ம்
அய்க் ஐஸ் வான்னோ அறு தல்வாச்சி
ம் விஷ்ணு விளாதுகாடா விட்ட அந்த கேம நா விளாருடாஸ் நல்லாதான்டா இருக்கு விஷ்னு அது ஜாலியாக்கொங் சின்ன வயசுலே இப் விளையாட தின்ற விஷ்னு
கரண்ட் ஆஃப் ஆயிட்னா எங்கள்து அப்பப்போ அதால ஃபித் தெர்லைட் ஆஃப் பண்றுவோ போய்ட்டு
அதுவு இன்னு கோலாறுனா இந்தா உன்னு ஜாலியா இருக்கு கோலாற் கூட போனாங்கோ
தெர்ல இங்க்யே தெர் லைட் ஆஃப் பண்ட்டுமா
அஆ
ஃபஸ்ட்டு ஒருத்த மாட்டிக்கினா அவ் மாட்டிக்கின்னொனே அவ்ம் ப அவ வந்து சோம்பேறி மேறி புச்சுந்தா
ஆ
அன்னால நானா பன்ன அவனு பதிலா போய் நா புடீற்னா சொல்ட்டு போய்ட்டே ஒருத்தன் ஸ்கெச் போட்டு ஒருத்தன புஷ்டோ
ஆ
அவல்லா அவ் பயங்கரமா கண்டுபுடிப்போ பயங்கரமா கண்டுபுடிப்பான்டா
அதனால்னா அவன மாட்டிங்கோ
த திருப் உன்னொத்த வந்தா உன்னோத்த ஸ்கெட்சு போட்டு அவன தூக்கிட்டோ அவு ஸ் செரான் திஷ்ட்டா வரண்டா இங்கே ஒளிருனா போய் அனாந்தர் சுத்தினா அனாந்துருந்து எங் பின்னாடியே வரா செரியா இந்த மேச்சு திர்லிங்கா போச்சு பதினோரு மணி வர போச்சி
ஜாலியாந்துல்லா
ஆமா சமஜாலியாஞ்ச்சி கரண்ட் வல்லனா போட்டுடுவோன்டா மேச்சு ப்ளான் பண்ணி ப்ளான் பண்ணிதா தூக்குவோமே ஒவ்வொத்திரியா
ஆமா அந்த பசங்களட
அவ்ள்தா யாரோ ஒர்த்தி ப்ளான் பண்ணிதா தூக்கணு
ஆ
ன்னா சொல்ற
கர்ட்தானே விஷ்ணேய் ஆய்வெ உப்புலா
ஜாலியாருக்குண்டா ஆனா
இங்க்யே பாத்துங்ளடா
இப்பல்லா ஆறுதல்ற இப்பல்லா வந்து என் ஊர் பசங்க எல்லா கொய்ந்தங்களு செல்லு வெச்சினுக்கிதுவோ
ம்
நாங் பஸ்ட்டு திரிமலா வந்த் கேமா ரத்துல இப்ப அவனு ஒக்கான்டு ஆடுன்னுக்கிறானுங்கோ அ திரும் திரும்ப கேமு கம்பேக் குட்த்தமனா அவள் தா செரியா இருக்கு உன்னு
சுரேஷ் நீங் கூட வெளையாட வேனா வைஷ்ணு பசங்க சின்ன பசங்க
நாங்க ஆறாவது ஃபஸ்ட் லா ஆறு மணிக்கு போய்ட்டு ஒம்போது மணி வரை கேம் ஆடுவோண்டா
ஆ
செரிய இருக்கு கேமு செம்மய இருக்குண்டா இன்ரெஸ்டா இருக்குண்டா
அப்ப நா குடுத்தனா
அப்பல்ரா இப்படா லேட்டஸ்ட்டா ஒரு ரெண்டு மாசோ முன்னாட்றா செரியாருக்கு கலாயச்சினு வெளாடினு எமோட் போட்டுகினு ஆயே உப்புண்டா
அப்ப நா வருவனா அப்போ
நானு எ ஃப்ரெண்டு் சுகுமார் சொல்லு எம்டி ரெண்டுமே ஒரே டீம் போடவே மாட்டானுங்கோ
நீ அ அவ தா ஒன்னோட ஃப்ரெண்டாட விஷ்ணு அந்த ஊர்ல ரொம்ப பேய் எம்டி டேய் எம்டி அன்னிக்கு வந்தீங்ளே ரெண்டு பேரு அவ தானா அவ
ஆமா இல்ல அவ எங்க வீட்டுக் பின்னாடி ரா எங் டே எங்க வீடு அவ அவ வீட்டு முன்னாடி தா எங்க வீட்டுக்கு போயில்லா
ஆ அதா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணம்பா உனக்கு சுகுமாரோட தா பா வெள்ள போய்ருக்கானா ஆமா
ம்
சுகுமார் கூட தா மா அவ சுத்துவானது சுகுமார் தாவு சீனா தாவு ஆ
அதனால
ஆ ஆ
அது அவள்தா அதோட சுத்திட்டு அவுங்க அவள் தா அவனு என்ன ஒரு டீம் போனு ஏனா நானு அவனு ஒன்னா போயிட்டு அட்ச்சிருவோன்ட்டு ஒரே டீம் போடவே மாட்டானுங்க இப்ப நானு அவனு ஒரே டீம் போல்லனா அங்க போய் ஆடுவோ பொது எடத்துல போய் ஆடுவோ நானு அவனு ஒரே டீம் போட்ட வீட்ல ஒக்காந்து வீட்டு மேல தா ஒக்காந்தாடுவோ
ஆ
செர்ரியாருக்குடா கிராம் கேமு செம்ம இன்ரஸ்டாருக்குடா அவ பயங்கரமா ஆடுவா அவன் தா இந்த கிராண் மஸ்டர்ட ஆட்னா தொண்ணூத்தொம்பது லெவலு
ஆ
செம்மையாடுவா
நீ பேக் அப் தருவ அவனக்கு
ஆமா ஃபுல் பேக்அப் தா நானு அவ பின்னாடியே போவ
ஆ
பயங்கரமா ஆடுவா அவெ
ஆ செர்ரா விஷ்னி
ரீஜன் அஸ்டான்டா அவெ
ஆ அஸ்டான்னா டேய் உண்மையா வாடா
நா ஸ்கீன் சாட்ல எத்து வச்சிகிரன்டா அனுப்புற அது
இது ரொம்ப நாள் ஆயிச்சா அச்சீ
இப்ப அதா இப்ப இப்ப வெலார்தில்ல விட்டா அவெ
ஆமா இப்ப யாரா வெளாறது
டே மகிழ்சி அவ குள்ளா அடிக்கிறாடா இவெ வெள்ளது கூட அட்டான்டா
ஆ செலபிரிட்டி கூட ஆட்டாரு கொஞ்ச யூடியூப் ஃபேமஸ் ம்
அந்த ஐடியாவ செலப்ரேட் டேடிவி வி ஐ பி கிங்கு தனித்து லெவலா இப்போ இருக்குது இவ வெளாறதில்லே
ஆ பசங்கிட்டா யாருக்கிட்ட தந்துகிறாரு
பசங்க அத்தா வெளான்னு இக்கிறானூங்கோ
ஆ
நம்மகிட்ட ஃபுல்லா ஸ்கிரீன்ஷாட் தா இருக்குது எடுத்து வைச்சிருப்பனே பீச் ல வந்து விளயாண்டுன்ருப்பா
ஆ
நமக்கு ஃபுல்லா பியர் நம்ம கிட்ட ரூம் மேட்ஸ் பத்தி பேசுவன்னு நா போயிட்டு பொனேஸ்கூர் கார்டன் கூட்டு போயிட்டு வச்சிருவ
ம்
செரியா இருக்கும்
சேர்ரா விஷ்னு ஜாலி தா அப்ப உனக்கு அத யாருனா கூப்டறாங்கன்னா அச்சு விட்ருவ போல
ம் ஆமா ஆமா எங்களுக்கு பொனேஸ்கூர் அடிக்கதுக்கு ஆளே இல்றா
ஆ உங்க தா ஸ்குவர்ட் பெரு என்னது
நம்ம ஸ்குவாடு பெருல்லா கெடையே கெடையாது விஷ்ணு ஸ்குவாடு தா
ஆ விஷ்ணு ஸ்குவாடு
விஷ்ணு ஸ்குவாடுன்னா பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட் தா